ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ என்ன பண்ற
சும்மாதா டி வி பாத்துட்ருக்கே
ப்பியா
உம் மொர்ல
உ சாப்டாச்சா என்ன சாப்ட ம் ம் சாப் தக்காளிச்சோறா நைட்டு நேரோ யாராவது தக்காளிச்சோரு சாப்பிடுவாங்களா
எங்க வீட்ல தக்காளி சோறுதா
ஓ சச்சோ
எங்கமாக்கு தக்காளி சோறு செய்துன்னா ரொம்ப புடிக்குமா அதா எங்கம்மா தக்காளி சோரு செஞ்ச ருச்சி
அப்டியா எனக்கு தெரியாம போச்சே அதா கேட்டே
தெரிஞ்சுகோ எங்மாக்கு தக்காளிச்சோருதா பிடிக்கு ஏமா தக்காளி சோருதா ஒனக்கு நல்லா செய்ய தெரியு நீ என்ன பண்ற
நா வந்து இப்டியே நடக்குறே
ஏ நடக்குற உக்காரு
வேற என்ன பண்றது நடந்துட்டே இருக்குறே லோ லோ லோ லோ லோ ஏற்கனவே ஒடம்பு கம்மியாதா இருக்கே
இன்னியே நடந்துகிட்டே இருந்தேன்னா எலும்பு கூடாயிருவே
அது நா பாத்துக்குறே
உ நல்லா பாரு பாத்து பாத்து இவ்ளோ ஒல்லியா இருக்க
உம் பாத்துக்கோ உண்ண
எனக்கு தெரியும் நீ வாய மூடு
அ சக்க பழமெல்லா சாப்டலையா
அது நாருது
நாறுதா ஐய்யய்யோ ஒரு மனுசே எவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து குடுத்தா அது நாறுது புளிக் கிதுன்லா பேசுவியா
தெரில்ல தின் தின்னா
சீ மானங்கெட்டவளே
நீ வெக்க கெட்டவலே நீ கொடி
ஹய்யோ ஹயோ பா இளங்கோட்டாச் தூங்க போறோ நாங்க
தூங் போறீங்ளா தூங்குற வழி பாக்க வேன்டிதான உ ஆமா போர் அடிச்சுது போர் அடிச்சுது இன்னிக்கு காலேல இருந்தே மதியானோமுட்டு உக்காந்தே இருந்தே சாய்ங்காலோ முட்டு
யாருமே வர்ல
கஷ்டமஸ்சுலா வந்தாங்க ஆனா எனக் போ டிச்சது எனக்கு அந்தலக் புதுசு தானே ம் யாரு ஒழுங்காவே பேஸ்லயா கவ்சி வந்து ஒரு புள்ள அழகா இருந்ச்சு மாலத்துக்காரி செரியா இப்ப அந்த புள்ளைட்டே பேசிட்டு இருந்ச்சு அந்த புள்ள வேற அழகா இருக்கா சீன் வேர விடுது
நீ பேசலயா
நா பேசுவே இல்ல பூ ஓரக்கா வந்துச்சு இன்னோர் அக்கா ரொம்ப நேர கழ்ச்சி அந்த கான்சு பா அந்த அக்கா வந்து அந்த அக்கா ஓரளவுக்கு பேசிச்சு அப்புற அந்த அக்கா நல்லா பேசி ஃப்ரண்டு ஆயிட்ட அதுக்கப்பறோ போன்ல வேற சார்ஜ் இல்லயா அப்போ அந்த புள்ள ட்ட தா இருந்ச்சு அன் சீன் போட்ட புள்ளைட்ட அ சேர் சொல்லிட்டு போய் கேட்ட கவ்சி வேர உள்ள இருன்ச்சு கஸ்ட்டமர அட்டென் பண்ணிட்ருன்ச்சு நல்லா தலையெல்லா ஹர்வாஷ் பண்ணிட் இருந்ச்சா அப்ப நானு போய் கேட்ட சீ பின் இருக்கா கேட்டப்போ ம் கிருக்கு புச் தருவீங்களா தர இப்ப இங்கே போட்டுக்கோ சொல்ச் அது வந்து ரிசப்ஷன்ல உக்காந்து இருந்ன்ச்சி ம் சேர் சேர்ட்டு நா அங்கேயே போட்டு கொன் நேர உக்காந் பேஸ் னே துன் கேட்டா பே சொல்லுது இருவத்தெட்டு வயசு ஆயிச்சு எனக்கு டீச்சர் ட்ரைனிங்கு என்ன என்னமோ கத்து கத்துக்கிச்சாமா கத்துக்கிட்டு பியூட்டிஸன்னு பழகிட்டே அப்பற எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டா இரு வேணான்ட்ட
ஆ
பேஷன் டிசைனர்ல்லா படிச்சோமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டியே இதுல வந்ட்ட மொத்த எத்தன வருஷ ஆச்சி அப்டி கேட்டப்போ ஏழு வர்ஷா ஆப்போது அப்டின் சொல்ச்சு
பெரிய புள்ளயா
ஆமா இருவத்தெட்டு வயசுக்குள்ள ஆனா பெரிய புள்ள மாரில்லா இது தெர்ல பத்
என்ன உள்ள ஆர் இருக்கா
தெரியல அ
எப்டி இருக்கு பாக்க
அழாகா இருந்துச்சி சீன் நோட்டுச்சி கௌசி அதுக்குமேல சீன் வேற மண்டையல்லா கஞ்சிச்சு என்னமோ ஃபர்ஸ்ட் நாள் போ ஃபர்ஸ்ட்நாள் தான் போற ஓவரா தொப்புள் கொடிய க்ளோஸ் மாரி கட்டிட்டு இருந்துச்சி ஆ நா கண்டு போயிர அதுக்கப்பறம் சாயங்காலம் அங்க ஒரக்கா நல்லா பேஸ்டு சொன்னல அந்த அக்கா கூட புள்ள செகண்ட் இயர் படிக்குது
ஆ
பம்ம அந்த புள்ள அந்த புள்ளதா மேனேஜரா இருக்காங்க
ஹா
அம்மா வேல செய்து புள்ள மேனேஜரா இருக்கு
போவ்வதோ
உம் பார்ட் டைம் வந்துக்களா ஹா அந்த புள்ள கோ நல்லா பேசிச்சி மணசவிட்டு பேசுனப்போ நானும் என்னடா இது திடீர்னு ஒரு புள்ள வந்துருக்கு இவங்களா அமைதியா இருக்காங்க நார்மலா இருக்காங்க சொல்லி பாத்தா இந்த புள்ள அது உம்
அங்க போய் ஃபர்தால்லா கழ்டிதா இருக்கணுமா
போடி ஆமா அங்க போனுனா அவங்க டீச்சர் தேடுவாங்கல்ல அன் டீச்சர் தருவாங்க
ஆ
டீ ஷர்ட் போட்டு ஜீன் வந்து ப்புளு ஜீன் இல்லாட்டி பிளாக் ஜீன் போட்டுக்கனு கம்பல்சரி ஷூ போட்டுக்கணு அதே மாரி ப்ளூல இல்ல பிளாக் கலர்ல்ல ஒண்ணு ஒயிட்ல்லா போடக்கூடதாம்மா அதுக்கப்பறோ லிப்ஸ்டிக் போட்டுக்கணு
இல்ல
நல்லா போட்டு போனி டைல் போட்டுக்கணு இல்லாட்டி கொண்ட போட்டுக்கணு
ஓ
உம் அப்டி சொன்னாங்க வெளிய வரும்போது நம்ம அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்டு ஃபர்தாவ என்னென்ன போட்டுக்கலா
ஒ ஓ
வர சொன்னாங்க இன்னெக்கி சாயங்காலோ பஜ்ஜி வாங்கின்னோ ஒரு ஆ வேரொரு மணிக்கு இல்ல நான் பத்திர குச்ச அவங்களா வாங்கனாங்களா காசு போட்டு.
அ
அப்பறோ ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சு அந்த புள்ள
நீயு அதரா குற்த்தியா
ஆமா அப்ப அந்த ப்ளேட்ட இப்ப யேண்டி கல்யாணோ பண்ணாம இருக்கீங்க அப்டி கேட்டனா
ம்
சொல்லிச்சு பாத்தோ எடையில பாத்துட்டு தா இருக்காங்க இப்ப எடையில பாத்தப்போ எனக்கு பாத்த பைய்யே வந்து நிச்சியோ முடிஞ்சு ரெண்டு வாரோ கழிச்சு பேசு ச்சு ஒரு இருவது நாள் பேசிருப்பே அதுக்கப்றோ ஆக்ஷன்ல ஒரு இதுல ம்
அ அ அ
அப்டின்னு சொல்ச்சீ
ஓ
எல்லாத்துட்டயு நார்மலா பேசுவே ஃப்ரெண்ஸ்ல்லா இருக்காங்க ஆ அப்டில்லா இல்ல அப்டி சொல்ச்சீ
ஓ
இப்ப விடுத்தது நல்லா இருக்குத்தா
நீ என்ன பண்ற
நா அப்டியே படுத்து மூக்க நோன்ட்ற
கருமோ
ம் இது ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுது படுத்து கெடக்குற படுத்து கெடக்கு ஒன்னு இல்ல எ மூக்குல ஒண்ணு இல்ல படுத்து கெடக்குற
நீ சொன்னனு எனக்கு கை அங்கே போது
ம் ஆ சேரி சேரி அதுசேர்
ம்
ஸ்டைல தா போனுமா அங்க
ம் ஆமா இல்லீனா எப்டி கிளிச்சிட் போனன்னா காசு தர மாட்டாங்களாம
என்ன நம்ம நீட்டா இருக்குணு அவ்ளோ தானே அவுங்க இப்ப சொன்ன மாரிதா இருக்கோ அப்டின்னுலா ஒன்னு கெடையாது இல்ல
ஒரு நாள் போட்டத்துணிய ரெண்டு நாள் போட்டு பேய்ட்ட ம் நீ போட்டுக்கோ பத்து நாள் போய்ட்டு போட்டுக்கவே இல்ல போட்டு ம் என்னது எங்க எத்தன ஹரியர் வச்சிருக்கியா எதுலடி பஸ்லங்க அது வேக்சிடென்ட் ஆயிச்சு சே அப்ப நெனைக்காத
எல்லாரு அரியரே இல்லாம அஃப்ரி எல்லா அரியர் ரே இல்ல ரிஸ்வானாக்கு அரியரே இல்ல ஃபர்சுக்கு அரியரே இல்ல ஏன்னா நா அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம்ல நாலு பேப்பர் தா எழுதிட்டே வந்தே
ம் ம்
அவுங்க எல்லா பத்து பதினஞ்சி பேப்பர் எழுதிருக்காங்க நா ஒன்னுமே எழுதல ஒம்போது மார்க்கு தா எனக்கு அக்கவுண்ட்ஸ்ல
இங்க இல்ல
சேரி அது ஏன்னதோ ஆயிரு
நான் முதல்வன்ல அப்டி பெயில் எல்லாரு பெய்லு தான ரிஷ்வானா பாசாமு
சேரி எழுதி பாஸ்சாயிரு எதுல நான் முதல்வன்ல
ஆமா நாங்கெல்லா சஃப்டி ஃபெயிலு அப்ரல்ல ஒன்னுக்கு ஃபெயிலுங்கறக்கே அந்த பேச்சு பேசுட்டேனா அத்தம்மா
ம் இப்ப பாரு அந்தப்புள்ள என்னமோ படிப்பாளியாட்டோ காட்டிட்டு இருக்கு எயே
சொல்லுதோ பத்தியா நிஷான பத்தி செரியான இதாக்கு எல்லாத்திலையு இத எடுத்துட்டாடி அப்டின்னு என்னிட்டே வந்து சொல்லுது நா சொன்ன உனக்கு ஒன்னு தானே நீ எதுக்கு இவ்ளோ ஓவரா பண்ற அப்டி கேட்டே
ஆ அந்த புள்ள ஏதா நா அதிக மார்க் வாங்கிட்ட அந்த புள்ள எதாச்சு கம்மியா இருந்த பரவால்லையே அந்த புள்ள அந்த புள்ள எதுவுமே பேசல இந்த புள்ள எதுக்கு பண்ணனு பொறாம இப்ப போன டைம் இந்த புள்ளையு தானே பாஸ் ஆச்
இந்தப் புள்ள எல்லாத்தையு பாஸ் ஆச்சி ஆனா அந்த அளக்கு யாரையு கண்டுக்கர்து இல்ல
நீ சொல்லி இருந்தனா படிப்ப ஏத்திருக்குமா
ம் அத்தானே
நிலநடுக்கோ வந்துடுச்சாமா
வரட்டு வந்து எல்லா சாவட்டு
இங்க எல்லா நெறைய பேர் செத்துட்டாங்களாமா